ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே
சாப் நானு சும்மாதா உக்காந்துட்ருந்தே இப்பதா சாப்ட்டு கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுக்கலான்னு
அப்பிடியா
சாப்ட்டீங்களா
இல்ல இனிமேதா
ஓ சமச்சிட்டீங்களா
இல்ல இப்பதா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோ லேட்டாவு
ஒ அப்பிடிங்களா நீங்களு சமைப்பீங்களா
நா வந்து இந்த எதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ண அந்த மாதிரியெல்லா பண்ணுவே அம்மா வந்து சமப்
ஓ அப்பிடிங் அப்பிடிங்களா ரொம்ப லேட் டெய்லி இப்பிடிதா லேட்டாதா சாப்புடுவீங்களா
ஸ்ட்ரக்காகுது
டெய்லி இப்டி லேட்டாதா சாப்புடுவீங்களா
ஹலோ
உங்குளுக்கு கேக்குதா
ஹலோ
ஹலோ உங்களுக்கு கேக்குதா
நெட்வர்க் உங்களுக்கு கம்மியாருக் நெனக்கிறேன்
எனக்கு உங்க வாய்ஸ் கரெக்ட்டா வருது என் நெட்வொர்க் ஃபுல்லாதான் இருக்கு
எனக் க்கு ஃபுல்லா தா இருக்கு
உங்குளுக்கு இப்ப கேக்குதா
அ இப்ப கேக்குது
அ இப்ப சொல்லுங்க டெய்லி இப்டி லேட்டாதா சாப்புடுவீங்களா
ஆமா எப்பவுமே லேட்டா தா சாப்புடுவோம்
ஒ அப்டிங்களா
நீங்க நேரமாவே சாப்ட்ருவீங்களா
ஆ நா டெய்லி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி சாப்ட்டுருவோம்
அப்டியா
ஆமா
நா காலை வீட்ல சாப்பாடே வந்து பதினொன்னு மணி பதினொன்ற அந்த மாரி எல்லா ஆகும் சில டைம் பன்னெண்டு பன்னென்ற கூட ஆகும்
லேட்டா சாப்ட்டாதா பசி இருக்கும்
ஆமா
எங்க வீட்ல அவ்ளோக்கா காலை சாப்பாடு யாருமே அவ்ளோக்கா சாப்ட மாட்டோம் யாருக்கோ பசினா எங்க வீட்ல அவ்ளோக்கா காலைல சாப்பாடு சாப்ட மாட்டோம்
சாப்ட மாட்டீங்களா சாப்டாமேல இருக்க கூடாது
சும்மா யாருக்கோ பசினா ஒரு தோச இல்லன்னா பால் குடிச்சிருவோன் அவ்ளோ தா அதனால மத்தியானம் சீக் கிரமா சாப்புடுவோம்
ஆனா அப்டி இருக்கக்கூடாது அப்டின் சொல்லி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க காலையில பிரேக்பஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது
ஆமா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா எல்லாரும் எங்க வீட்ல எப்டின்னா எவ்வொருத்தரு க்கு எந்திரிக்கிற டைம் வேற நாலான் ஒரு சில நேரம் பாத்தா பத்தற பதினொன்னுக்குதான் எந்திரிப்பன் அதுக்கப்றோ நா சாப்ட்டு அவுங்க அதெல்லா முடிச்சு அதுக்கப்றோ லன்ச்சுக்கு ரெடி பண்ணனுனா ரொம்ப லேட்டாயிருதுனால சாப்ட மாட்டோம்
அப்பிடியா நைட்டு தூங்கும்போது எத்தன மணிக்கி தூங்குவீங்க
வீட்ல எல்லாரு ஒரு பன்னெண்ட்ர அப்பிடி தூங்கிருவாங்க நா வந்து ஒரு ரெண்டு மூணு மணிக் தூங்குவே
மூணு மணியா
ஆ ரெண்ட்ர மூணு எப்ப தூக்கோ வர்தோ
ஓ
நா உக்காந்து மூவி, சீரீஸ் அதெல்லா பாத்துட்ருப்பே
அப்பிடியா
ஆமா
நானு அப்டிதா நா வந்து சாங்ஸ் கேட்டுட்ருப்பே
சாங்ஸ் கேட்டே தூங்குவீங்ளா
ஆமா ஒரு ஒரு மணி மணி அதுக் குள்ள நா தூங்கிருவே
அப்பிடிங்களா நா தூங்க பாப்பே எனக்கு தூ நா நா வந்து டக்குனு யேன் வீட் பத்து மணிக் பத்தரைக்கெல்லா எல்லாரு பெட்டுக்கு போயிருவாங்க ஆனா எல்லாரு தூங்கிருவாங்க நா மட்டுந்தா முழிச்சிட்ருப்பே
ம் நானு அப்டிதா
சும்மா ஏதோ மூவி பாத்து நைட்டு் ஒரு சில ப்ரெண்ட்ஸு முழிச்சுட்ருப்பாங்க அவுங்களு மூவி பாத்துட்ருப்பாங்களா அப்ப நாங்க கொஞ்ச நேரோ பேசி அப்புறோ பொறுமையாதா தூங்குவே காலைல நீங்க சீக்கிரமாவே எந்திரிச்சுர் வீங்களா
இல்ல காலைல வந்து ட்டு பதினொன்னு பதினொன்ற அப்டி ஆகு சில டைம் பன்னெண்டாயிரு அந்த மாரி எல்லாந்தா ஆமா ஆனாலு சாப்ட்ருவே நானு
எனக்கு அவ்ளோ சீக்கிரோ பசிக்காதா நா இப்ப ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லா எந்திரிச்சேன்னா ஒரு மணிக்குதா நா பல்லே வந்து ப்ரஷ் பண்ண போவே ஒரு மணி நேரோ சும்மா இப்டியே வீட்ல சுத்திட்ருப்பே
நா வந்து என்னவா இருந்தாலு சாப்ட்டுட்டுதா அதுக்கப்பறோ இருக்கற வேல அப்பிடி
நா எல்லா வேல முடிச்சு சாப் பட்றாவ அப் ப்டியாவோ ப்போசிட்டா ஆனா எங்கேயோ வெளிய எங்கேயோ ஃபங்க்க்ஷனுக்கு போனு இல்ல ஸ்கூல் அப்போ அதெல்லா இருக்கும் போது கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு அப்பல்லா சாப்ட்டுதா போவே சரி இப்ப வீட்டுலதானே இருக்கோ அதனால சாப்ட்றதுல்ல
அப்டியா நாங்களு அப்டிதா ஸ்கூல் டைமெல்லா எட் எட்டு மணிக்கு கரெக்டா ஸ்கூலா ஸ்கூலு வீட்டு பக்கத்துலதா இருக்கு அப்போ ஏழ்ர மணிக்தா எரிப்பே ஏழ்ர மணிக்கு எணிச்சிட்டு சீக்ரமா ரெடி ஆயிட்டு அப்பவு சாப் ட்டுட்டு தா வீட்லுருந்து கெளம்புவே எட்டு மணிக்கு ஸ்கூலு எட்டேகாலுக்கெல்லாந்தான் கிளாஸ்க்குள்ள போவ
அப்படிங்க் எனக்கு எட்டரைக் ஸ்கூல் இருந்துச்சு நா ஏழு மணிக் க்கெலா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு போயிருவே ஒரு சில நேர லேட்டாகுதுன்னா சாப்டமாட்ட அத அப்டியே பேக் பண்ணி காலையில எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ல ஒக்காந்து சாப்ட்டுருவே ஸ்கூல் இருக்கம் போத் லல்லா கரெக்டா சாப்ட்ருவே காலையில இல்லேன்னாஸ் ஸ்கூல் அதுக்கப்பறோ தலசுத்தி விழுந்துருவேனு இல்ல அப்டியே எத் தோஒரு அவசரோனா போம்போது ஒரு ஃப்ரூட் ஏதோ எடுத்து அப்படியே வண்டில போம்போது சாப்ட்டுட்டே போயிருவே
அப்டியா நீங்க வேன்ல போவீங்ளா
இல்ல எங்க எங்க அப்பா என்ன விட வருவாரு வண்டில
டூ வீலர்ல்லயா
ஆமா
ஓகே
எங்க ஸ்கூலு ரொம்ப தூரம்ல்ல ஒரு பத்து நிமிஷோ நடந்து போனா ஒரு பத்து நிமிஷோ வண்டில ஒரு அஞ்சு நிமிஷத்துல போய் சேந்துருவே
ஓ
அது ஸ்கூல் லேட்டா போனா வெளியதா நிக்க வெப்பாங்க ஸ்பெஷல் கிளாஸ்லல்லா உள்ள விட்லேன்னா அப்டியே வெளிய கிளாஸுக்கு வெளியவே பெஞ்ச்செல்லா வச்சிருப்பாங்க படிக்றதுக்கு அங்கயே ஒக்காந்து சாப்ட்டு முடிச்சிருவே
எங்ளுக்கு ஸ்கூலு லேட்டா போனா போ மேயல்லா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க எப் வாச்சல்லா
குடுப்பாங்க
எப்பயாச்சுனா வந்து லேட்டா போனா பனிஷ்மென்ட் குடுக்க மாட்டாங்க நால்லா அடிக்கடி லேட்டாதா போவனா அதனால அவங்களுக்கு பனிஷ் ச்சுமே அவங்க நீ வெளியவே நில்லு டெய்லி லேட்டாதான வருவ அப்டின் சொல்லி பழகி போயிடுச்சு
நா டெய்லியுமே லேட்டாதா போவ ஆனா எப்பாச்சு மாட்டிரு
அதா அசம்பளியெல்லா இருந்தா கரெக்
அப்டியே தெரியாம கிளாஸ்குள்ள போய் உக்காந்துருவ சில டைமு ஆனா சில டைமு பிரின்ஸ்பல் இருந்தாங்கன்னா மாட்டிருவ பிரின்ஸ்பல்ட்ட வந்து யாருமே தக்கா ஏ பிரின்ஸ்பல்ட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது
எங்க பிரின்சிபலோ அப் அப்டிதா டீச்சர்ஸ் கூட ஓர் அளவுக்கு விட்டுர்லா பிரின்சிபல் எல்லா பாத்தா அப்டியே கத்துவாங்க
ஆமா
அது எப்டின்னா எங்களுக்கு ஒரு சில டீச்சர்ஸ் எல்லா லீவா இருக்காங்க அவங்களுக் தெரியு வர மாட்டாங்கன்னா காலைல அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா இருந்தா எங்க பிரின்சிபல் மேம் காலையிலயே எங்க கிளாஸ்ல வந்து உக்காந்துருவாங்க
ஆமா எங்களுக்கு அப்டித்தா பண்ணுவாங்க அது தெரியாம நா லேட்டா போவ லேட்டா போயி நறையா அடி வாங்கிருக்க
அடிக்க மாட்டாங்க திட்டுவாங்க சும்மா பேசுவாங்க வெளிய ஒரு காமன் நேரோ நிக் நிக்க வெப்பாங்க அவ்வளோதா
ம் அப்டியா
ஆமா அடிக்கெல்லா மாட்டாங்க அ
நீங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா
ஆமா
ஓ
ஆனா அசம்பிளிக்கெல்லா லேட்டா போனோன்னா ஃபஸ்ட்டு பீரியட் ஃபுல்லா கிரௌண்ட்லதா உக்கார வெப்பாங்க
அப்டியா
ஆமா ஃபஸ்ட் பீரியட் கிரவுண்டுல உக்காந்து மேல என்ன சப்ஜெக்ட் நடக்குதோ கீழ நீங்க உக்காந்து எதோ படிங்க ஹோம் ஓக் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு சில டைம் எல்லா ரொம்போ நறைய பேரெல்லா ரொம்ப லேட்டா வந்தோனா பனிஷ்மெண்ட் குடுப்பாங்க ஐம்பது டைம் இது எழுதி ட்டு வந்து காட்டி கிளாஸ்ஸு போங்க
அதுக் கு ஒரு அடி வாங்கி போயிர்லா
ஆனா அடிக்கவே மாட்டாங்க அட் நா நா ஃபஸ்ட் எல்லா அடிப்பாங்க ஆனா அப்புறோ நறையா பேரன்ஸ் வந்து கம்புளைண்ட் பண்ணவங்க எதுக்கு எ கொழந்தைங்கள அடிக்கறீங்க அப்டி எல்லா சொல்லும் போது அப்புறோ அவங்க அடிக்க மாட்டாங்க
எங்களுக்கெல்லா யாரு என்னதா கம்புளைண்ட் பண்ணாலு அடிதா விலுகு
எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூண் டைம் அடிச்சுருப்பாங்க அப்புறோ கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறோ கொழந்தைங்கள தொடக்கூட மாட்டாங்க குச்சி வெச்சு கூட அடிக்க மாட்டாங்க கைல கூட விடுங்க ஆனா நா பிஃப்த்து வரைக்கு படு ச்ச ஸ்கூல்லெல்லாம் நல்லாவே அடிப்பாங்க குச்சி வெச்சு
ஆ சேரி நா ஒர் ப்ப அஞ்சு நிமிஷோ கழிச்சு கூப்புட்றே
அப்டிங்களா செரி
ஆ
ஆ